எ நண்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா
நா இங்க நல்லா இருக்கே நண்பா இங்க வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்ள நண்பா அங்க எல்லாரு நல்லா இருக்காங்களா
இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க நண்பா சந்தோஷமா இருக்காங்க நண்பா அங்க எப்படி நண்பா மழ வர மாருக் க்குங்ளா இல்ல க்ளைமேட் எப்டி இருக்குங்க
இங்கே ஒருவாரமா பாத்தீங்கன்னா வெயில் தா நண்பா அடிச்சது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழ வரமாருக்கு நண்பா மழ வந்துரும் போல நண்பா அங்க நண்பா
ம் இங்கியு மழ வர மாரிதா இருக்குது ரெண்டு நாளா மழ இல்லீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடிதா மழ பேஞ்சிட்டு இருந்தது இப்போ பரவாயல்லைங்க ஓரளவுக்கு மோடம் போட்ருக்கு இன்னைக்கு மழ வருந்தா நெனைக்கிறேங்க நீங்க வெளிய எங்கியு போலீங்ளா
நா இன்னைக்கு எங்கயுமே போலங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தோடு மாரி ஏதோ எடுக்கலான் சொல்லிட்டு ஒரு ஸ்டெட்டு மாரி ஏதோ எடுக்கறாங்களலாமா சரிின் சொல்லிட்டுய் மனைவியை கூட்டிட்டு தான் நண்பா போய் பாணும் நா அதை எடுத்து
பரவாயில்ல பரவாயில்லைங்க நல்லது நல்லதுங்க இங்க எங்க பக்கத்துல இரு இல்லங்ளா நீங்க கடைக்கு இல்ல ரொம்ப தூர போய் வாங்குற மாரி இருக்குங்ளா
இல்ல இல்ல நண்பா பஸ்ல போனா ஒரு மண்நேரோ ஆகு நண்பா பைக்ல போனா அரமண்நேரோ ஆகு நண்பா கார்ல போனா காமண் நேரோ ஆகு நண்பா
பரவால்ல பரவால்லிங்க எப்டிங்க எ நீங்க கார் வெச்சிருக்கீங்ளா இல்ல பைக்ல தா போனுங்ளா இல்ல எப்டி இங்கிருந்து தூரமா போனுனா நீங்க அதிக்மா கார் பயன்படுத்துவீங்ளா பைக் பயன்படுத்துவீங்ளா
நா காரு பயன்படுத்தலான் இருப்ப நண்பா ஆனா பாத்தீங்கன்னா கார் எங்கிட்ட இல்ல நண்பா
எ செ நண்பா எப்டி நண்பா இப்ப பைக்லே எவ்ளோ தூரமாந்தாலு ரெண்டு பேரு போயிட்டு வந்துற மாரிங்ளா இல்ல எப்டி பஸ்ல போவீங்ளா
இல்லல்ல நண்பா பைக்லயு போலந்தா ஆச நண்பா ஆனா பைக்குமில்ல நண்பா பஸ்ல தா ண்பா போயிட்டு வன்ட்ருக்கே
பரவால்ல பரவால்ல எப்டிங்க மழ காலத்திலேலா பஸ்ல போறாங் கொஞ் சிரமோ தானங்க என்ன பண்ணுவீங்க குழந்தைங்கள கொழந்தை வேற இருக்கிங்கிறீங்க எப்டிங்க குழந்தை வச்சுட்டு பஸ்ல போறதுலா உங்ளுக்கு ஓகேங்ளா
பரவால்ல பரவால்ல நண்பா இந்த மழைக்கே பஸ்ல போறதுதா நண்பா பரவால்ல
சேரி சேரிங்க பல பரவால்லைங்க போம்போது பாத்து போயிட்டு வாங்க சேபா
ஓகே ஓகேங்க நீங்க உங்ளுக்கு கல்யாண ஆய்ச்சுங்ளா இல்ல நீங்க எப்டிங்க
இல்ல இல்லிங்க இப் பாத்துட்ருக்காங்க இந்த வருஷோ இல்லைனா அடுத்த வருஷோ நடக்குங்க உங்ளுக்கு கல்யாணம் ஆயி எத் த்தன வர்ஷோ ஆகுதுங்க லவ் மேரேஜுங்ளா அரேஞ் மேரேஜுங்ளா
நா காதல் மேரேஜுங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவால்லைங்க பையே எப்டிங்க வயசு பையனுக்கு வயசு எவ்ளோ ஆவுதுங்க தோடு எடுக்குன் சொல்றீங்க
பையனுக்கு ஒன்ர வயசு ஆச்சுங்க
பரவால்ல பரவால்லைங்க எப்டிங்க பைய குறும்பு பண்ணுவானுங்ளா இல்ல சமத்தாதா இர்ந்துப்பாணுங்ளா
பையலா குறும்பலா அது மாரிலா எதுவு பண்றதுல்லைங்க சமத்தா இர்ந்துக்கு வாங்க வீட காடு தோப்பு அத மாரி ஏதாச்சிருக் உங்ளா இல்ல சொந்தமா ஏதாச்சு தொழில் பண்றீங்ளா இல்ல ஏதாச்சு வேலைக்கி இது போயிட்ருக்கீங்ளா
இல்ல இல்லிங்க நானு வேலைக்கு தாங்க பிரைவேட் ஜாப் தாங்க போயிட்ருக்கறே சொந்தமா காடு தோப்புன்லா ஒண்ணு இல்லைங்க வீடே பாத்தீங்னா சின்ன வீடு தாங்க இனிமேல் தாங்க ஒவ்வொன்னா சம்பாரி ச்சு வாங்கலான் ருக்கிறங்க பிடிக்காத வேலைக்தா போயிட்ருக்க புடிக்கிளிங்க நின்ட்டேங்க வேற வேலபாத் துட்ருக்கறங்க நீங்க எப்டிங்க வேலைக் போறீங்ளா
நா வேலைக்கு தாங்க போயிட்ருக்க
சேர் செரிங்க பரவால்லங் பரவால்லைங்க
அண்ணே இருக்காருங்க அண்ணே பாத்தீங்னா காடு தோப்பு வெச்சிருக்காருங்க அண்ணே அவர் அவுர பாத்துட்ருக்காருங்க நம்மள பாத்துக்கிறக நம்மதாங்க வேணு
ஆமாங்க அப்ற அண்ண அண்ணன் குடும்போ அவுங்கள பாத்துக்குவாங்க அப்ற உங்கள எப்டிங்க பாத்துக்க முடியு அவருட்ட போதுமான இருப்பு அதிகமா இருந்ததுனா வேணா உங்கள பாத்துக்குவாருங்க அவருக்கே கம்மியா இருன்சுனா எப்டிங்க உங்கள பாத்துக்குவாரு
இல்லைங்க அவரு வெச்சிருக்காருங்க ஆனா குடுக்குறக்கு மனசு இல்லைங்க அவருக்கு
அப்டியெல்லா சொல்லாதீங்க அவருக்கு என்ன கஷ்டமோ என்ன சூழ்நிலையோ யாருக் எப்டி இருக் சொல்ல முடியாது இல்லைங்ளா
ஓ க அதுவு கரெட்டு தாங்க இப்ப பாத்தீங்னா இப்ப காடு ஒண்ணு வாங்குனாருங்க இன்னொரு காடு
சேரிங்க
அதுல பாத்தீங்கன்னா ஈரப்பதம்லா அவ்ளவுக்கு பாத்தீங்கன்னா ட டெய்லியுமே தன்னி ஊத்தர மாதிருக்குது என்ன பண்றதுன்னு கேட்டாரு
சேரிங்க
ஆ சொல் பாக்கு மரோ வந்து பாக்கு மரோ பாத்தீங்கன்னா அத வேற பாத்தீங்கன்னா அத மறைச்சுருங்களா வெயிலே வராதுங்களா கீழ அ தண்ணி தண்ணி அவ்ளோக்கு மரத்துக்குல்லா ஊத்த தேவையில்லலங்க சொன்னா கேட்கவே மாட்டிக்கிறாருங்க
ஏங்க எய நீங்க சொன்னது நல்லாது தானா அவுரு கேட்டுட்டு போக வேண்டியதானங்க ஒருவேள அவரு ஆ சொல்லுங்க
அவரு பாத்தீங்கன்னா நீங்க சொ நீ சொல்றது நா எப்டி கேடப்பங்கிறாருங்க இதுல்லா என்னங்க யாரு சொன்னா என்னங்க நல்லதுதானங்க
நல்லது யாரு சொன்னாங்க பெரியங்க சொன்னாங்கன்னாங்க சின்ன பைய சொன்னாங்க நல்லதுன்னு சொன்னாவே அத கேட்டு போயிட வேண்டியதாங்க கெட்டதா சொல்றாங்க
ம் இதா பாருங்க
சேரி சேரிங்க அவருக்கு எத்தன ஏக் ஏக்கர்ல இட இருக்குதுங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்ப அவரு நீங்க சொன்னத கேக்கலன்னு சொல்றீங்க கேட்காம அவரு என்ன பண்ணிட்டு இருக்காருங்க
இல்லைங்கா ஒரு ஏக்கர் வச்சிருந்தாலூமே இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு ஏக்கர் வாங்குனாரு
சேரிங்க
அவுருல்லா ஒண்ணுமே சம்பாதிக்கரிக்கலங்க அவரு மனைவிய பாத்தீங்கன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாருங்க அந்த பொண்ணு பாத்தீங்க அவங்க வீட்டுல அவங்க மாப்பிள்ளைக்கு எழுதி வச்சிருப்பாங்க போளங்க
சேரி சேரிங்க பரவாயில்லங்க யாரு குடுத்தா என்னங்க அவரு சம்பாரிக்கல்லான்னா என்னங்க அத வந்தத வச்சு அவரு ஒன்ன வச்சு ரெண்டா ஆக்கி இருக்காங்கன்னா அது பெரிய விஷய தானங்க
ஆமா ஆமாங்க அதுவுமே அவர் எடுக்கலீங்க கொஞ்ச நகையிலா இருந்துச்சுங்க பொன்னாடி ஓடுது அத எல்லாத்தையு அடம்மான்னம் வச்சு வாங்கியிருப்பார்ட்டக்குதுங்க தகவல் எல்லாம் வந்துச்சுங்க
பரவாயில்லைங்க எத வச்சு வாங்கினா என்னங்க அவரு ஒண்ணு ரெண்டாக்கணும்ன்னனு பாத்துருக்காரு இருக்கத வச்சு அத மறுபடியு பெருக்கி அந்த காச வச்சு அவர் வச்சதெல்லா திருப்பிலான்னு இருப்பாருங்க
அதுவு கரெக்ட தாங்க அவங்களுக்கு என்னவோ பண்ணிட்டு போறாங்க நம்மளுக்கு எதுக்குங்க
சேரிங்க சேரி விடுங்க அவரு அப்டி பண்றாருன்னா நீங்களு அவருக்கு மேல வர வாங்கறக்கு வர்றதுக்கு ஏத ஒன்னு முயற்சி பண்ணீங்கன்னா தான வர முடியு ஏதோ தொழில் பண்ணலாம்லங்க
இல்லைங்க அவங்க அவங்க ரெண்டு ஏக்கர் எழுதிவிக்கிற மாதிரி பொண்ணு லவ் பண்ணாருங்க ந பாத்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர வச்சிருக்கக்கு மாதிரி ஒரு பொண்ணா லவு பண்ணன்னு வைங்க அப்ப நா அவரோட சுத்து அதிகமா வந்துடும்லங்க
கண்டிப்பா தாங்க நீங்களு அந்த மாதிரி முயற்சி எடுங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க அப்பற நீங்க பெரிய ஆளா ஆயிருவீங்கல்ல அந்த மாதிரி இது தேடுங்க
அதாங்க நூத்தம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இருக்குற பொண்ணு மாதிரி புடிச்சுட்டன்னு வைங்க அப்பற நா மாசுங்க
நீங்க அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழ நாலு பேரு நாலு பேத்துக்கு மேல நீங்க உங்களுக்குன்னு வேல செய்ய ஒரு பத்து பத்து பேர் இருப்பாங்க நீங்க அவருக்கு உங்க அண்ணனுக்கு மேலயே நீங்க பெரிய ஆளா வந்துருவீங்க
ஆமாங்க நா வர்றேங்க ஒழச்சில்லா இந்த காலத்துல முன்னேற முடியாதுங்க
கண்டிப்பா கண்டிப்பா இருந்தாலு உழைப்புங்கிறது முக்கியங்க இப்ப உங்கள நம்பி ஒரு இது குடுக்குறாங்கன்னா அந்த நூத்தம்த எப்டி இரநூறுாக்கலாந்தா யோசிக்கலாமே தவர உழைக்க முடியாது இருக்கிறத பாத் துக்கலா சொன்னீங்கன்னா இருக்கறது நூத்தம்பது ஐம்பதாயிருங்க அப்றம்பா உழைப்புன்னு ஒண்ணு இருக் கணுங்க எதுவா இருந்தாலு
இல்ல இல்லங்க இந்த காலத்துல பாத்தீங்கன்னா உழைப்புங்கிறது இல்லங்க மூளைங்கிறது இருந்தா போதுங்க இப்ப உழைக்கவே தேவையில்லைங்க இன்னொருத்தவங்க உழைப்ப எடுத்தாலே நம்ம மேல வந்துரலாங்க
அது என்ன உண்மதாங்க நெறைய பக்கோ அப்டிதாங்க ஒரு கம்பெனியா இருக்கட்டு ஒரு தொழிலா இருக்கட்டு அடுத்தவே உழைப்ப எடுத்து எடுத்துதாங்க ஒவ்வொருத்தனு மேல வந்துட்ருக்கானுங்க
அடுத்தவே உழைப்புன்னா நா வந்து ரொம்ப
சொல்லுங்க சொல்லுங்க
இந்த லெவலப்ங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப வேலைக்கி ஒரு பத்து பேத்த எடுத்து போட்டம்னா பத்து பேரு வேல செய்றாங்கன்னா அவுங்களுக்கு ஒரு குழியா நா ஊதியோ குடுக்குறங்க அந்த அமௌண்ட் குடுத் தன்னா அவுங்களுக்கு போது இல்லங்க நம்ம வேலை நடந்தா போது ம்
உண்ம தாங்க இப்ப நம்ம ஒரு கம்பெனிக்கே போனாலு நம்மளோட உழைப்ப வச்சிதாங்க அவனுங்க மேல வந்துட்ருக்கானுங்க அந்த மாரி நம்மளு ஒரு தொழில் பண்ணோன்னா நம்ம ஒரு நாலு பேத்த வச்சி அவுங்களோட உழைப்ப வச்சி நம்மளு மேல வரலாங்க ஆனா அவுங்களுக்கான ஊதியத்த குடுத்துர்லாங்க ஊதியத்த குடுக்காம ஒண்ணு நம்ம வேலை வாங்கறது கெடையாது
ஆமா ஆமா
உண்மதா உண்மதாங்க நீங்க எப்டிங்க வெளிய இன்னக்கி போறீங்களா
இல்லங்க நா உங்க கூட பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க மழ வந்துருச்சிங்க மழ நல்லா பேஞ்சிட்டு இருக்கு நீங்க வெளிய போற பிளானு கேன்சல் ஆயிருன்னு நெனைக்கிறேங்க
சேரி சேரிங்க நான்தா போணுங்க தம்பி வந்தாருன்னா ஒரு பேங் வங்கி வரைக்கு போணுங்க பணம் எடுக்கறதுக்குங்க அத எடுத்துட்டு வந்துட்டம்னா வெளிய போறதுக்குன்னு பெரிய வேல ஒண்ணு இல்லைங்க இன்னக்கி பொறுத்த அளவுக்கு
ஓகே ஓகேங்க
சேரி சேரிங்க அப்பறங்க வீட்ல எல்லா வேலையு முடிஞ்சிங்களா சாப் டீங்களா என்ன சாப்பாடு என்ன சமையலு
வீட்ல அப்டி எல்லா ஒரு சமையலும் இல்லைங்க காலேல தோச தேங்கா சட்னி மதியோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அம்மா வீட்ல இருந்து கொழம்பு வாங்கிட்டு வந்து ஒயிட் ரைஸ் வச்சுக்கலான்னு இருக்கேங்க
மதியங்களா
ஆமா ஆமாங்க உங்க வீட்ல என்ன கொழம்புங்க
இங்க பருப்புங்க பருப்புங்க பாத்தீங்கன்னா அந்த உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லங்க உப்பு பருப்புங்க அந்த உப்பு பருப் ப ஊத்திங்க அப்டியே பெனஞ்சிங்க அப்டியே மேலப்ல தேங்கா எண்ணெய அப்டியே பரப்பர பரப்பரன்னு ஊத்திங்க அப்டியே ச பெனஞ்சி சாப்ட்டோனா அப்டியே அருமையா இருக்கும்ங்க
எப்டி ரசம்ல்லா வச்சிருக்கீங்களா இல்ல அது கூட
ஆ ரசம் வைப்பாங்க பருப்புன்னு வச்சாலே ரசம் வைக்கிறது எல்லா வீட்லயு சகஜந்தானுங்களே
ஓகே ஓகேங்க தம்பி வீட்டுக்குல்லா குடுப்பீங்களா பருப்புல்லா
ஆ கண்டிப்பாங்க தம்பி வீட்டுக்குலா குடுப்பேங்க இப்ப தம்பி வீட்ல பாத்தீங்கன்னா மதியோ ஆ வெறுஞ்சாப்பாடு வைக்கிறே வீட்ல இருந்து அம்மா வீட்ல இருந்து வாங்கிறேன்னு சொன்னாங்க ஆ அந்த மாரி வீட்டுல அவங்க வேணும்னா வாங்க்கிவாங்க கண்டிப்பாங்க இதுல என்னங்க இருக்குது ஒரு பருப்பு சாம்பாரு சாம்பார் ரசம் கொடுக்க என்னங்கா ஆயிரப்போது
ஓகே ஓகேங்க இன்னைக்கு தம்பி வந்த இன்னைக்கு வாங்குவாருங்க இன்னைக்கு அப்படிதான் நனைக்கிறேன் ம்
அவ வந்து தம்பி வந்து வாங்கட்டுங்க இப்போ காலையில வந்து தோசையும் சட்னியும் சாப்பிடுறோன் சொல்றாங்க இப்ப மதியம் வந்து உப்பு பருப்பு ரசமும் இங்க வைக்கிற அவங்க அம்மா வீட்டுல வைக்கிறாங்க மதியம் ஒரு கு அவரு சாப்புரகு வேணும்னா வந்து வாங்கனா வாங்கிட்டு போயிர்லாங்க ஒன்னும் பிரச்சன இல்லைங்க வரும்போது குண்டாவ தூக்கிட்டு வந்துருங்காங்க ஆ வாங்கிட்டு போயர்லாங்க
ஓகேங்க அவரோட குண்டாவே அங்க இருக்க மாட்டேங்கதுங்க அப்ப அவர் குண்டாலா இருந்துச்சுன்னா நீங்க அதல போட்டு கொடுத்துருங்க தம்பிக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவரு அ ம் சொல்லுங்க சொல்லுங்க
நாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க போய் சாப்புடுங்க அருமையா இருக்குங்க
சரிங்க உங்க நண்பன நான் வரலாங்களா சாப்பாடு போடுவீங்களா
வாங்க வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நான் வந்து நேத்தே வந்து தம்பி சாப்பிடுறக்கு கூப்பிட்டங்க வரேன் சொன்னாருங்க அப்ரோ வீட்டுக்கு போனதுக்குப்புரோ மனைவி என்ன மனநய இருந்தாங்கன்னு தெரியலீங்க ஒரு ஏத்து ஏத்துனாங்க அ அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரேன்னு சொன்ன தம்பி வரவே இல்லைங்க
அவரு அவ்வளவு அஸ்தமானமாயிபாருங்க
ச ச
ஓகே சாப்டாச்சுங்களா
இல்லைங்க என்னிமல சமையலே இன்னும் முடியலீங்க அப்பா எப்ப பத்து மணிக்கு வருவாருங்க பத்து மணிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷ முன்னதும் சமையல முடியுங்க ஏனா ஏழு மணி தண்ணி வந்துச்சுங்க ஏழு டு எட்டே கால் வரைக்கும் வந்துச்சுங்க அதுக்கப் அப்புறம் தான் சமையல் ஆரம்பிப்பாங்க சமைச்சு முடிக்கிறதுக்கு பத்துக்குள்ள ஆயிருங்க
பரவால்ல பரவால்லைங்க இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற பக்கம் ஆறு மணி தண்ணீங்க ஆறு மணி தண்ணி பாத்தீங்கன்னா ஏழு மணி வரைக்கும் வருதுங்க ஏழு மணி வரைக்கும் புடிச்சு வச்ச சுட்டுங்க நான் வந்து ப கொஞ்சோ படுத்திருக்க டி வச்சு கொடுத்துட்டு அப்ரோ கொண்டா கச்ச தோச ஊ தனுங்க நாதா ஊத்தணும் ஊத்தி சாப்பிடணுங்க ஆமா ஆமாங்க நான் தா ஊத்தி தோச ஊத்துவங்க சட்னி தேங்காய் சட்னி அரைக்கணுங்க நான் போய் அரச்சு வச்சு எல்லாத்துக்கும் குடுத்துட்டு தாங்க நான் வந்து
சரி சரிங்க இப்ப நீங்க தோசை ஊத்துறதுக்குங்க இட்லி ஊத்திட்டீங்கன்னா ஒரு ஒரு அடைசல் ரெண்டு இரை சல் அது வாட்ட ஊத்திட்டு நீங்க வாட்டும் உங்க வேலையை பாத்துட்டீங்கன்னா அதை எடுத்து எல்லாம் சாப்பிட்டுக்கலாம்லாங்க
அது நல்ல யோசனைங்க ஆனா இட்லி காலங்கத்தால இட்லி சாப்படுறக்கு மனசு இலைங்க
என்னங்க செரி பரவால்ல விடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க தோசையே ஊத்தி சாப்பிடுங்க நல்லதுங்கு நடக்குங்க செரிங்க உங்க கூட
ரொம்ப நன்றிங்க
நன்றிங்க நன்றிங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்க நண்பன் நன்றி வணக்கங்க
ஆன்றி வணக்கங்க
செரிங்க